சொல்லுங்க கேக்குதுங்க சொல்லுங்க
ப்ப என்ன தலைப்பு தேர்ந்தெடுத்துக்லா சொல்லுங்க அதாது என்னது கோபங்களா
கோபம் கோவொ
கோவொ கோவொ எதுக்கெல்லா வரு அப்டின்னு சொல்லிட்டு அப்டிதான உம் கோவொ எதுக்குல்லா வரு ஒரு விஷ்யத்த சொல்லிட்டு செய்யலனா கோவ் வரூ அப்புடிதான அதுல நம்ம ஒரு விஷ்யத்த செய்வே அப்டின் சொல்லி ப்பாங்க ஆனா அத செய்ய மாட்டாங்க செய்யலனா கோவ வரு கே முன்னாடி ஒரு விஷ்யத்த செஞ்சத இப்ப செய்றதுக்கே யோசிப்பாங்க அதுக் கு கோவ வரும்
இல்லைங்க தன் தலைப்பே வீட் இல்ல வீட்டு அலங்கார போல அதே பேசுவோ
இல்லங்க இத பேசுவோ அதாது இந்த கோபங்கள் வியானத்த இப்பதா நம்ம‌ இப்பதபத்தி பேச ஆர ம்மிசுட்டே சேரிங்களா ஆ அதாவது நம்ம ஒரு விஷ்யத்த சொல்லி அத செய்யலனாலு கோவ வரு முன்னாடி செஞ்ச வித்து விஷ்யத்த இப்ப செய்ய சொன்னாலு அவுங்களுக் கோவ வருது இப்போ வந்துட்டு நம்ம வந்து செல வ கோவத்துல செல வார்த்தைகளையு விட்டு பேசிருவாங்க திருப்ப அந்த வார்த்தைகள திருப்பி எடுக்க முடியுன் நீங்க நெனைக்கிறீங்களா
ஏங்க அந்த வார்த்த பேசுரோ அந்த அளவுக்கு அவுங்க உறுமையா இருக்காங்கதான அர்த்தோ
எங்க உரிமை இருக்குங்குறதுக்காக என்ன வெனாலு வார்த்த பேசிக்கிலா சொல்றீங்களா அதாவது ரொம்ப அசிங்கமாவு கேவலமாவு பேசிக்கலா அப்டின் சொல்றீங்ளா
அப்டி நா சொல்லீங்க அப்டியெல்லா பேச மாட்டாங்க அது தப்பு செரிங்ளா ரோட்ல போறொ ரோட்ல போற முடியுமா அ கோவத்ல எதொ ஒரு ஒரு வார்த்த
தோ ஒரு வார்த்த அப்ப இதுதான ஒங்ளோட நேச்சருங்கிறது நேச்சரான குணோ எப்பனாலு லைஃப்ல விடியதுதா ப அந்த கொணத்துனால பாதிக்கப்பட்றது யாரு கூட இருக்குறவுங்க தான
ஓ நேச்சுரல் குணொ எல்லா ஒண்ணு கெடையாது கோவத்துல வந்து வார்த்த வார்த்த என்ன தப்பா பேசலல்ல
தப்பா பேச சல அப்டிங்கிறீங்ளா அந்த வார்த்த தப்புல்ல அப்பிடிங்கிறீங்ளா
நான் அது அது நான் வந்து எப்படி இருக்குனாலும் நான் டிபெண்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு ஒரு தப்ப நான் கரெகா கரெக் நான் கர கரெக்ட் பண்றதுக்காக பேசுற மாதிரி இருக்கு ஆனா தப்பு தப்பு தானே அது அதுன அது தெரியும் எனக்கு அது தப்பு மனுசுக்கும் சொல்ல கடா செல விஷயல திருப்பில்ல பேச இப்பந்தபிக்ல வந்து அந்த வார்த்தை பேசும்போது அத என்ன பண்ணும் ஆப்போசிட் டிஃபண்ட் பண்ணி பேசுற மாதிரிாது அப்போல்லாம்னன்னா கரெகா அந்த விஷய கரெக்ட தான் இருக்குணும் கரக்டா தான் பேசிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆப் ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து தோண வைக்கனு அது செரிங்களா இத டாபிக் வந்து எதனால கோவப்படுறன்னு சொல்லலாமே தவிர அவ செஞ்ச தப்ப திருப்பி பேசும்போது அ ஆப்போசிட் பாரி எப்படி பேசுவாங்க டிஃபேன்ட் பண்ணி தான் பேசியாகனும்
டிஃபன் பண்ணி பேச அதாங்க நீங்க அவங்க சொல்லும் போது அவங்க நியாயமா தானே பட்டிருக் அவங்க பேசிட்டாங்க அப்ப அத நியாயப்பட்டதுனால தான் நான் பேசியிருக்காங்க அப்ப அவங்க அத எப்படி பேசலாங்கறதுங்க தப்புதான் நீடிங்கத ஒத்துக்கிட்டா அதான் முடிஞ்சு போச்சே அத ஏன் ஒத்துக்க மாட்டீங்க ஏங்க டிபெண்ட் பண்ணி பேசுறீங்க நீங்க
தப்புங்கறதுனால தாங்க இப்போ வரைக்கும் அது வந்து வா பேச விரும்பேன்னு நான் சொல்றேன் இந்த டாபிக்க
என்னவா இருக்கட்டும்ங்க இப்போ வந்து இப்ப சரிங்க நம்ம கோவங்கள் முத முதல்ல எதுக்கு ஆரம்பிக்குது கோவம்னா ஏன் வருது நம்ம சொல்ற ஒரு விஷயத்த கே்காதது சொல்லிட்டு ஒரு விஷயத்தான் பண்ணாம இருக்குது பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாம இருக்கிறது வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருக்குது போறேன்னு சொல்லிட்டு போகாம இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தேவையான சில விஷயங்க பண்ணாம இருக்குது அதாவது என்ன சொல்றது ஆஹ் ஒரு வீடு வீட்டு என்ன செய்யணும் ஒருத்தங்க வேலைக்கு போகணும் கண்டிப்ப அப்படிதானே அந்த விஷயத்த ச நமக்கே தோணணும் திரும்ப ஒருத்தங்க ஒருத்தங்க ஒருத்தங்க இருந்து புஷ் பண்ணிட்டே இருக்க கூடாது ஆஹ் அந்த விஷயத்த சொன்னாலே சில உங்களுக்குெல்லாம் கோவம் வந்தது ஏா எப்பாரு என் இந்த மாரி கரச்சிகுட்டுற அந்த மாரி சொல்ற மாரி அவங்கலே பீல் பண்ணிக்றாங்க
ஏங்க வேலைச்சுருங்க வேலை போகாம இல்ல ங்கர் வந்து வேலை போகாமல வேலை கிடைிக்காம இல்ல கிடைச்ச இருக்கு ப்சஸ் பண்ணலாம் ஒரு கொஞ்சம் நாள் ஆகும் இந்த மன்த்எண்டுகுள்ள ப சொல்லிருக்காங்க அப்படித சின்ன சின்ன வேலை அவங்கும் செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க அதுக்கு கீழே இறங்கி வேலை செய்ய சொன்ன முடியாது இல்ல ஆக்டிங் போ அந்த மாதிராம் பண்ண முடியாது நம்ம ஒரு்டேஜல ஒருஜர் ரோஸ் லல அங்க இருந்துட்டு அது கீழே இறங்கி வேலை செய்ய முடியாது அது வந்து அதுவும் டோவ்ன்பாள பண்ண முடியாது இப்ப சின்ன சின்னதா வந்து ஒருல் மூவ் பண்றது ஒரு லோன் பசஸ் ரெடி பண்ணிடுக்கது அந்த மாதிரி லீல் ஒப்ப வாங்கி குடுக்குிறது அந்த மாதிரி வேலைாம் பண்ணிட்டு இருக்கோம்
இது கட்ட பஞ்சாயத்து சொல்றீங்க
இ அப்படிங்க கட்ட பஞ்சாயத்துல வரும் ப்ரோஸ்ஸஸ் பேங்க் மாதிரி தான்கா ப்ரோஸ்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வாங்கி டாக்குமெண்ட் அவங்க பிகேஷ் பண்ணி லீகல் லீகல் இல்லீகல் அ லீகல்
உம் சரிங்க
ஒப்பீனியன் ஓகே லீக லீகல் ஒபீனியன்
இது வேளை சொல்றாங்க எனக்கு சில விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் நம்ம ஒரு விஷயம் சொ சொல்ல வர்றதையே புரிஞ்சுக்கிறதே இல்லலை அதாவது நம்ம வந்துட்டு முன்னாடி என்ன நினைக்கிறோமோ அதை புரிஞ்சுகிட்டவங்க இப்ப சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள எல்லாம் கோவத்தை தானே உருவாக்கும் சொல்லுங்க இப்ப முன்னாடி எல்லாம் எங்க என்னோட ஃப்ரெண்ட் ந இருக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு விஷயம் பேச வரோன நீ இதுதான் நினைச்ச அப்படின்னு சொல்லி அதுக்காக சந்தோஷப்ப ங்க இருக்கு பாரு ந அவிட்ட சேமா சொல்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கு நான் ஒரு என்ன ஓரு ஆன்சர் எதிர்பார்க்கறனோ அத சொல்லி அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸ கொடுத் நாட்கள இருக்கு இப்ப நான் ஒரு த்த சொன்னாலும் இ என்ன இருக்குன்னு புரிஞ்சு கூட ட்ரை பண்றதுல்ல அதை நம்ம சொன்னாலும் கோவம்றது நீ என்ன என்ன இப்போ மட்ட தட்டுற அந்த மாதிரி ச்சு அந்த உறவுகள் எப்
ஹலோ அது தாங்க மட்ட தட்றதெல்லா ஒண்ணு இல்ல யா யாரும் மட்ட தட்ட முடியாது அது ஏ உங்குளுக்கு இப்ப அந்த மாரி அது இதெல்லா கிடையாது என் சொல்லி உங்குளுக்கு வந்து வாய்ஸ்ஸு இதுவர இதாகுறனால வந்து பாத்தீங்கனா திருப்பி உங்க மேல பேச வேண்டியதா இருக்கு கேக்குதுங்களானு கே அது வந்துட்டு ரிப்பிட்டடா கேக்குற மாரி இருக்கும் ஹலோ நீயாது பேசிட்டு இரு பயித்தியகார மாரி தனியா பேசுணு மேம் கேக்குதுங்களா
ஆ எனக்கு நல்லாவே கேக்குது சொல்லுங்க ஆமாங்க
நீங்க இப்ப ஏதும் கட் பன்னிடீங்களா
ஆ பண்ணிட்டே பண்ணிட்டே சொல்லுங்க
அதா வந்து அவுங்க தெரியாம இல்லிங்க புரியாம இல்லிங்க அந்த விஷயம் திருப்பி திருப்பி பேசி அந்த விஷயத்த பெரிய சண்டையாக்கா சண்டை நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல் நேத்து ஒரு பிரச்சனை அந்த பிரச்சன வந்து ஸாஃட்டா போய் அவுங்களே சொல்றாங்க இது வந்து பிரச்சனையா மாறும்
அவுங்க அந்த விசயத்த பேசணு தானே வறாங்க பேசனாலே பிரச்சனைனு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்ப பயந்து இத நா என்னனு சொல்றது சொல்லுங்க ஏங்க அவுங்க பேசணு தான வராங்க பேசுனாலே பிரச்சனை அப்டினு சொன்னா பேசாமயே இருத்துட்டு போயிருலாமே அப்றோ எதுக்கு அப்டி ஒரு உறவுகள் மேம்படணும்னு நனைக்கிறீங்க நீங்க
பேசுனால சண்டனு சொன்னீங்க அந்த விஷயத்த அவுங்க தா சொன்னாங்க இந்த மாரி விஷயத்த இதுக்கு மேல கண்டுன்யூ பண்ணா சண்ட வரு அப்டினு அவுங்க தா சொல்றாங்க அப்றோ அவுங்க அப்பயூ சண்ட போடுற மூடுக்கு அவுங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்கனு அர்த்தோ நாம வந்து ஏதாவது ஒரு விஷயோ பண்ணிருப்போ அது நம்ம மறந்து இருப்போ காது கேக்காம விட்ருப்போம் ஏதாவது ஒரு விஷயம் இது பண்ணிருப்போ
ஏங்க இப்போ நீங்க ஒண்ணு இல்லங்க நா நார்மலாவே கேக்குறங்க நீங்க ஒரு இப்ப நீங்க தா என்னோட ஃரெண்டுனு வச்சுக்கோங்களே இப்ப நார்மலா நா உங்ககிட்ட சொல்ல ஒரு விஷயோ சரிங்
கேக்குறீங்களா
சரிங்கண்ணா அக்காலா இருக்குறாங்க சரிங்களா ஆமாந்து